ஹலோ வணக்கம் வணக்கம்பா நல்லா இருக் கிங்களா
நல்லா இருக்கேன்ப்பா எப்டி இருக்க பசங்க என்ன பண்றாங்க ஆ போய்ட்டாங்களா காலேஜுக்கு
அஹ் அப்ப காலேஜ் செமஸ்டர் ஹாலிடேஸ் இல்லப்பா அஹ் பெரிய பாப்பாக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் பா
ஆஹ்ஹ
சின்ன பாப்பா டென்த் இல்லைங்களா
ஆமாங்க
அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு செவன் ஃபிப்டிக்கே பஸ் வந்துடு
ஓஹ்
உங்களுக்கு செவன் ஃபிப்டிக்குள்ள நான் டிஃபனு லன்சு ரெடி பண்ணி குடுத்துருணுப்பா
ஓ அப்ப காலையிலயே உங்க வேலலெல்லா முடிஞ்சிருது
ஆஹ் மேக்சிமம் முடிச்சிருவ ஒரு இன்னிக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாரி நைட் எல்லா தூக்க வராத மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருந்தது
உம்
ஹ ஏதோ ஒரு மாதிரி சிக்கன் தா பெப்பர் சிக்கன் தா சாப்ட்டுட்டு படுத்த
உம்ஹ்
ஒரு மாரி வயிரெல்லா வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரியாவே அது ஒரு மாரி புளோட்டிங் ஃபீலாவே இருந்துது அந்த கேஸு ஃபாம் ஆன மாதிரியே இருந்துச்சு நைட்டு ஃபு ஃபுல்லா எதோ தூக்கமே செரியா வரலெங்க தூங்குன மாரி ஒரு ஃபீலே இல்ல
இல்லப்பா எனக்கு கொஞ்ச நாளா வே இந்த சிக்கன் சாப்டம் போது நை டு செரிய ஜீர்ணா தில்ல
அ அதுதா இனிமே வந்து நைட்ல செய்ய வேணாமோ அப்டின்ற மாதிரி யோசிக்கிறே நேத்து எனக்கு தெரியவே இல்ல நா வந்து வேற எதாவ்து சமைக்லா அப்டின் சொல்ட்டு நெனச்சிட்டுருந்த அ நெனச்சிட் டுருக்கும் போது பாப்பா திடீர்ன்னு ஒரு எட்டு மணி போல நா கா வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொன் சொல்லிருக்கமா அ சிக்கன்க்கெல்லா ரெடி பண்ணுமா அப்பா இப்ப வாங்கிட்டு வந்துட்டுரு கா அப்டினா அ பெப்பர் சிக்கன் மாரி பண்ணி குடுமா அப்டினா அவ்ளு அ இவர் நாங்க வந்து ஆயில் மில் வெச்சிருக்கோ இல்லிங்ளா ஆயில் மில்ல வேல செய்யறாரு இல்லைங்ளா இவரு
அப்டிங்ளா என்ன ஆயில் மில்னா என்ன மாரி டிங்க
செக்கு எண்ணங்க கடல எண்ண நல்லெண்ண ஹ தேங்கா எண்ண வெளக்கெண்ண அது எல்லனா அ இன்னைக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கங்க மெக்சிகோக்கு ஒரு பார்சல் போகுது
ஓ அதாவது செக்கு நல்லெண்ண செக்குல ஆட்ற எண்ண
மாங்கல்யம் எல்லாமே செக்ல ஆட் றதுதா எல்லாமே செக்கு
பரவாலிங்க இப்போ எண்ண கடல எண்ணெல்லா எவ்ளங்க ரேட் இருக்கு அந்த ரெட்டு
ஆஹ் கடல எண்ணெ எனக்கு செரியா தெரியலங்க அவருக்கு தா தெரியு எனக்கு எண்ணெயோட வெலையெல்லா அவ்ளுக்கா நா கேட்டுக்கறதில்ல நா கேட்டுட்டு சொ சொல்லவாங்க
அ சரிங்க ஏன்னா நா இங்க வெளிய ஒரு எடத்துல பாத்தே நார்மலாவே வெளிய வந்து எரணூத்தி எழுவது ரூபா ஏதோ சொன்னாங்க கடலை எண்ணெ லிட்ரு இல்ல ஒரு எடத்துல அதுதாங்க சொல்றே இப்ப எங்க வீட்டாண்ட இங்க ஒரு கடை இருக்கு அதா அவங்க கட்ட நூத்தி எழுவத்தஞ்சு ருவா சேம் நம்ப கோல்டு வின்னர் வாங்வோ இல்லியா நல்லெண்ண அதே ரேட்லதா செக்கு நல்லெண்ணய குடுக்கறாங்க மரச்செக்கு நல்லெண்ணணு சொல்லிட்டு ஆ கடல எண்ணெதா கடலெண்ணதா மரச்செக்கு கடலை எண்ணென்
ஆ ஆ ஆ
நூத்தி எழுவத்தஞ்சு ருபாய்க்கு குடுக்குறாங்க அதுவே வெளியே இதே கடை இன்னொரு கடைல எரநூத்தி அம்பதுருபாய்க் மேல சொல்றாங்களா
ஆமாங்க ஆமா இல்லங்க அதுல இருக்கற அந்த இன்கிரிடியன்ஸ் ஆட் ப இல்லங்க அவுங்க எதாவுது மிக்சிங் பண்ணிருப்பாங்க அவ்ளோ கம்மியா கெடைக்கிறதுக்கு இல்லங்க அவ்ள கம்மியா கெடைக்கிறதுக்கான வாய்ப் ப்பு கொறைவுதா எனக்கு தெரிஞ்சு வரைக்கு ஏன்னா பெ மில்லு இப்போ எங்களது பெரிய மில்லு எங்க நாத்தனாரோடதுதாங்க அது இவரும் அவுங் அவுங்களு மட்டும் செய்றாங்க அ பெரிய மில்லுனு போகவே எரணூருவாகிட்ட வருது ஆ மொத்தமாதா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா
ஆமாங்க அதுதா நா கேக்குறே
மா வாங்க போகும்போதே கே கம்மியா இருக்கு போம்போது ஆ கம்மியா வாங்கும்போது எப் டிங்க ஆ குறைஞ்ச வேலைக்கு அவங்க குடுப்பாங்க
ஒரு பாட்டில்லயே அவ்ளோ குடுக்குறாங்கன்னு நாங்க டவுட்ல கேட்டோ அது கேட்டதுக்குதா அவுங்க சொல்றாங்க இப் இது எங்களோட மில்லு நாங்க வச்சிருக் போ அதனாலதா நாங்க இந்த ரேட்டுக்கு குடுக்குறோன் சொல் றாங்க அப்பறம் நாங்க வேற ஒருத் ட்ரு சொன்ன ரீசன் என்னன்னா இந்த குவாலிட்டி வைஸ் பிரி பாங்கள இல்லையா முதல் தரம் இண்டாவது தரம்னு சொல்லிட்டு அதுல மூணாவது தரத்துல கொட்டைங்க ரொம்ப சுருங்கி இருக்கும் அந்த கொட் டையில இருந்து எடுக்கிற என்ண்ண ரேட் கம்மியா வரும்
ஆஹ் ஆஹ்
ன்ற மாரி ஒருத்தர் சொன்னா ங்க அது எந்த விதத்துல உண்மை அதாவது தரம் பிரிச் சு என்ன எடுக்குறீங்களா
ஆமாங்க தரம் பிரிச்சு எடுப்பாங்கங்க இத நான் வந்து மில்லுல பாக்கல மில்லுல எப்டி ஆட்டுறான்னு சொல்லிட்டு நா இன்னு போகல மில்லு போ ல எங்க வீட்ல எங்களது நிலத்துல கள்ளக்கா போடுவோங்க
உஹம்
களக்காவை என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷத்துக்கு தேவையானது உறிச்சி ஸ்டோர் பண்ணுவோங்க அடுத்த வருஷம் துக்கு தேவை அப்படிங்கறத அதுல நல்ல கள்ளக்காய் கள்ளக்காய் கொட்டை பெருசு பெருசா இருக்கறத எல்லாம் தனியா ஜெல்லிச்சு ஜல்லடை இருக்குங்க கள்ளக்காய் பிரிக்கிறக்கே அந்த ஜல்லடையில அ ஜல்லிக்கும் போது அந்த சிக்கு கொட்டன் சொல்லுவாங்க அது அதெல்லாம் கீழே வந்து ரும்
உம்
அந்த சிக்க கொட்டை நல்ல கொட்டையெல்லாம் மேலே பெருச பெருசா இருக்கிறதெல்லாம் நிற்கோங்க நெல்லு ஜலிக்கிற மாதிரி அது ஒரு ஜல்லடு வச்சு கோங்களன் அதுல வந்துரும் செழிச்சுட்டு அதுல இது பண்ண போகும்போது அந்த சிக்கு கொட்ட இருக்கு கு தில்லலைங்களா இந்த குட்டி குட்டி. கொட்ட அ துல தாங்க என்ன ஆடுவோம் நாங்க வீட்டுக்கு வர்ஷத்துக்கு தேவியான எண்ணையே வந்துரு அதுல மீதி நல்லாருக்கிற கொட்டைய எல்லா என்ன பண்ணுவோ நா. அ அப்படியே ஸ்டோர். பண்ணி அடுத்த வருஷத்துக்கு விவசாயத்துக்கு வெச்சுகோங்க.
ஓ ஓ அது வெத நெல்லா போடறது வெத். த கொட்டையா போடறது
போடறதுக்கு அ நல்லா ருக்கிற கொட்டையெல்ல ஆமாங்க நல்லா ருக்கிற கொட்டையெல்ல எடுத்து வச்சிருவாங்க அதுல நல்லா இல்லாத கொட் கொட்டையதா வந்து அரைச்சிட்டு ம் நா இது பண்ணி வாங்கங்க. அதனால எனக்கு இ இதுல வந்து என்ன பெருசா வித்தியாசப்படுமான்றது எனக்கு தெரியிலங்க. அனா எண்ணெ வந்து அதுல கம்மியா வரு அது மட்டு எனக்கு தெரியு
அது ஓக்கே நானு வெளிய வாங்க. த வேற கடலை என்னைக்கு இதுக்குமே நெறைய வித்தியாசோ தெரிஞ்சுது எனக்கு. க்க இதுல அந்தை கடல எண்ணெ. ஸ்மெல்லே வரல வருது. எண்ணெய மோந்து பாக்கும்போது வருது சமைக்கும் போது அதுல நா ஒரு சிற் பியூர் கடல எண்ணெனு சொல்லிட்டு ஒரு எடத்துல வாங்கியிருக்கே அதுல என்ன ஊத் திக் காய வைக்கு போதே நொர கட்டு
ஆமா ஆமாங்க ஆமா இல்லங்க கொ க அந்த நொர கட்டுறது வந்து எதனாலன்னா புது கொட் ட்டையா இருந்து அரைச்சா நொர கட்டுங்க.
ஓ ஓ.
ஆ பழையகொட்டைய அரைச்சா நொர கட்டாது நீங்க அத வெச்சு மட்டு கடல எண்ணெயா இல்லையாங்கறத டிசைட் பண்ண முடியாது.
மத்தபடி கலரு வாச-
ம் ம் ம் என்னா புதுசா இருந்தா மட் மட்டுந்தா புதுக்கோட்ட இப்ப வந்து இப்போ ஆ முன்னாடி எல்லா வந்து சீசனுக்கு மட்டுந்தா கல்க்கா அறுவாட பண்ற மாரி இருந்தது இல்லைங்களா
ஆமாங்க
க்கான தண்ணி கட்டி கூட கள்ளக்கா எடுத்தற்றாங்க அதனால புது கொட்டையில போட்டு ஆட்டி வச்சாங்கன்னா நொர கட்டுங்க ஆ அப் அன் பழைய கோட்டையில போட்டா வந்து நொர கட்டாதுங்க
அப்படிங்களா எனக்கு இந்த விஷயத் தெரியா ஒரு இது உண்மையா பொய்யா இருந்தாலு அத நெறையா வாங்கிட்டு இருந்தங்க அந்த எண்ணெ ஓகே நம்ம கோல்ட் வின்னர் வாங்குனாலு அதே ரேட்டு தா இது வாங்குனாலு அது
ஏங்க கோல்டு வின்னர் யூஸே பண்ண கூடாதுங்க
அதுக்கு பதில் தாங்க நா அந்த எண்ணெ வாங்கிர்றே கொஞ்சோ பழைய குட்டி இருந்தாலு பரவால்ல மரச்செக்கு நல்லெண்ணெ சன் கோல்டு மரச்செக்கு நல்லண்ணெய்ன்னு சொல்ட்டு விக்கறாங்க அது நம்ப ஊர் பக்கம் வெங்களாபுரம் பக்கம் கொ இருக்கு
ஓஹோ
அங்க இருந்துதாங்க வருது அதே பாட்டல் அதே பிராண்ட் வேற கடைல்ல ரேட்டு் வேற வைக்க கிறாங்கா
இருக்கலா இருக்கலாங்க இருக்கலாங்க ஏன்னா ஒரு ஒரு எடத்துக்கு வித்தியாசப்படு ங்க நா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹேபிட் இருக்குங்க எனக்கு வந்து இப்போ வந்து நா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே இல்லைங்களா அப்ப வந்து மாச ஆச்சுனா கொஞ்ச கொஞ்சமா எடுத்து வச்சு ஒரு நாலு மாச த்துக்கு அஞ்சு மாசத்துக்கு எனக்கு ஒரு ஒரு கோல்டு காயின் வாங்குவங்க ஒரு கிராம் அந்த மாதிரி நா என்ன பண்ணுவங்க எங்க ஹஸ்பண்ட் எல்லா கூட்டிகிட்டு போ மாட்டங்க ஏன்னா கூட்டு போனா அவர் நேரா ஒரு எடத் சேத்துன்னு போய் விடுவாரு அங்க விசாரிக்காம வாங்கிட்டு வா அப்படின் சொ சொல்லுவாருன்னு சொல்லிட்டுங்க உம் நா லைனா கேட்டுட்டு போவங்க கடைல கேட்டுட்டு போக போகும் போதுங்க இந்த கடைல கேட்டோன்னு வச்சு கோங்களே ஒரு கிராமு ஜி எஸ் டி யோட பிளஸ் இவ்லோன்டு ஒரு ரேட் சொல்லுவாங்க சேரி பக்கத்து கடையில போய் கேக் கேட்டோ அப்டின்னு சொன்னாங்கன்னா அது பஜார் மாரி இருக்கோங்க நகை கட இருக்குற ஏரியா பக்கத்து கடைல்ல கேட்டு டோனா அங்க ஒரு ரேட் சொல்லுவாங்கங்க ஆனா கடைக்கு கடைக்கே பாத்தோம்னா ஒரு ஆயிர ரூபா ஆயிரத்தி இருநூறு ரூபா வித்தியாசோ வருங்க
ஒரு கிராம் கே
கிராமுக்கேங்க எனக்கு பெரிய ஷாக்கா இருந்தது ஆரம்பத்துல
உஹம்
ஆஹ் என்னடா இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்டின்னு சொல்லிட்டு நானு இந்த மாரி கேட்பேங்க நெறைய எனக்கு அன்னைக்கு எந்த கடையில கம்மியா சொல்றாங்களோங்க அந்த கடையில போய் வாங்கிடு சொல்வாங்க
ஓஹா
கடையில தா நா போய் வாங்கணும்ன்ட்டு அந்த இது நம்ம ஒரு நம் ஒரு இது பிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா இந்த கடையில தா நா வாங்குவேன்னு சொல்லிட்டு அத யூஸ் பண்ணி அவுங்க நம்மள நெறைய பிரைன் வாஷ் பண்றாங்கங்க
ஆமாங்க
அதனால அந்த இது இல்லாம இந்த மாதி நா பண்ணேங்க ஆனா அதுல நா பெரிய அனுபவோ கத்துக்கிட்டேங்க ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல எவ்வளோ வித்தியாசப்படுது ஒரு கடையில அன்னைக்கு நம்ம போய் வாங்கிட்டோம் தெரிஞ்சுச்சுனானுங்க அடுத்த டைம் நாம போகும்போது ரேட்டு் ஏத்தி சொல்றாங்கங்க
ஆமாங்க அது நம்ம பழக்கோ ஒரே எடத்துல நம்ம வாங்கும்போது அவுங்க நம்மளுக்கு நம்பிக்கையா நடந்துப்பாங்கன்னு நம்பதா நெனைக்கிறோ ஆனா உண்மை என்னன்னா அவுங்க அவங்க அவுங்களோட வியபார யுக்தியே காமிச்சுறாங்க நம்ம கிட்ட
நம்ம கிட் பயன்படுத்துறாங்கங்க அதனால எனக்கு அது ரொம்ப பெரிய அனுபவங்க நான் ஒப்பேயி இந்த கடையில இன்னைக்கு வாங்கறன்னா அடுத்த டைம் அடுத்த கடையில வாங்க மாட்டேங்க எங்க கம்மியா சொல்றாங்களோ அங்க போயிட்டு நான் வாங்கி இதாங்க ஆஹ் அதுல இருந்து நா பெரிய அனுபவம் கத்துக்கிட்ட அதுதான் நீங்க இப்ப வந்து என்ன சொல்றீங்கள வே கடைக்கு கடை மாறுதுன் சொல்றீங்க இல்லிங்களா கண்டிப்பா மாத்துவாங்க ஏன்னா அதேதாங்க அதே ஜிஎஸ்டி ஆள் மார்க்குனா வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அந்த ஜி ஜிஎஸ்டிய வந்து நிர்ணயம் பண்ணுது அது எல்லாருக்கு ஒரே அளவா தான இருக் போ
ஆமா
இப்ப எப்டி கடைக்கு கடை வித்தியாசப்படும்
எங்களுக்கு அந்த சந்தேகத்துல தாங்க வாங்கனே இருந்தாலும் என்ன நல்லா இருக்கு கு எனக்கு அந்த நொர வரலன்ற ஒரு டவுட் தான் மத்த ப்படி வாசனை எல்லாமே இருக்கு பணம் வாங்கி யூஸ் பண்றாங்க நானு அந்த இந்த என்ன ஒரு சில இடத்துல வெளிய கடையில போயிட்டு ஒரு வேற வழி இல்ல நம்ம இது தான் வாங்கணும்றப்ப வாங்கிடுறோம் இல்லைன்னா நான் அந்த என்னது தங்க வாங்குற
அதுதான் அது இல்லங்க நீங்க கோல்டு வின்னர சாப்பட்றதுக்கு இது ச பாம் ஆயில் கூட சாப்பிடலாங்களாங்க சாப்பிட்டுக்கலாங்க ஆமாங்க பாம் ஆயில் கூட சாப்பிடலாங்களாங்க ஆஹ் அது வந்து கோல்ட் வின்னர் சாப்பிடக் கூடாதுன்னு சொல்றாங்கங்க அதுக்கான ரீசன் என்னான்றத நான் அடுத்த கால்ல உங்களுக்கு ப்ரீப்பா எக்ஸ்பிளைன் பண்றங்க ஆஹ் அந்த அத் என்னென்ன ரீசன்ஸ் அது எப்படி பிரிப்பேர் பண்றாங்க அது என்னா மாரி வருது அது எப்டியெல்லாம் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற உங்களுக்கு இது தெரியும் அப்படின்றத வந்து நான் சொல்றேங்க இப்ப கடலை எண்ணைக்கு அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பாப்பீங்க
ஆ ஆமாங்க செரிங்க ஒடனே கூப்டுங்க நன்றிங்க வணக்